மச்சா ஏ என்ன மச்சா பண்ற
ஹலோ மச்சா பேசுவ ஒன்னும் புரியல மச்சா
நா சும்மாதாண்டா இருக்கே நீ என்னட பண்ணிட்டு இருக்க
நானு சும்மாாதா மச்சா இருக்கேம் சரி மச்சா இன்னைக்கு என்னானா வீரபாண்டிய கட்டண கட்ட பொம்மன பத்தி கொஞ்சொ பேசுவ்மா
ஆ பேச பேசுலாமேடா எனக் என்ன கொஞ்சந் தெரியுண்டா பள்ளியில படிச்சது ஞாபகொ இருக்கு ஆனா முழுசா தெரியாது
வீராபாண்டிய கட்டபொம்ம வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய இந்த ஒரு வீரர்கள்ல ஒருத்தரா இருந்திருப்பாரு மச்சா ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய ஒரு மனுஷ மச்சா அவர்
அவரு எந்த ஊர் சேந்தவரு
அவரு வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல வந்துட்டு அந்த பாஞ்சாலம் குறிச்சி இருக்குல மச்சா
ஆமா
ஆ அந்த ஊரலதா மச்சா சேர்ந்தவரா அவரு
ஆ ஆங்கிலேயருக்கு எதிராக ஏ போராடுனாரு தெரியுமா
அவர் வந்துட்டு மக்கள்ட்ட வந்து ஆங்கிலேயர் வந்து அதிகமா வரி வசூலிச்சாங்க நா
ஆ
அத வந்து கட்ட பொம்மனால ஏத்துக்கவே முடியலமா மஜா
சரி அப்பறொ என்னாச்சு?
அப்பறொ என்னா ஆங்கிலேய அதிகாரிகள்லா வந்து அந்த ஆங்கிலேய அதிகாரி வந்து ஜாக்சன்
ம்
ப்பமணொ வந்து அழச்சிட்டு
அ
ட்ட சொல்லி மெரட்டுனாரா மச்சா
அதுக்கு கட்டபொம்ம என்ன சொன்னாரா?
கட்டபொம்ம வந்துட்டு என் நாட்டின் மக்களிடமிருந்து அநியாயமா நீ வரி வாங்க முடி டியாது
ம்
உள்ள தைரியமா போயிட்டு எதிர்த்து நின்னவ
அ அப்பதா அவரு மீது கோவொ வந்துருக்கு இல்லைல
ஆமா மச்சா அதுக்கப்பறொ அந்த ஆங்கிலேயர் எல்லா வந்துட்டு அவர ஒரு எ திரியா பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
ஆ அவர் போர்லே கலந்து கொண்டாரா?
கண்டிப்பா மச்சா பாஞ்சால குறிச்சி கோட்டைய வந்து மையமா வச்சு ஆங்கிலேயர் எல்லாரையு எதிர்த்து போராடனு ஆரம்பிச்சா அவரு
ஆ அப்ப அந்த பொர்ல யாரு வென்றாங்கன்னு தெரியுமா?
ஆங்கிலேயர அதிக படை பலமு ஆயுதங்களு இருந்ததால அவர்களே வென்றுட்டாங்க. கட்ட பொம்மன் தோல்வி அடஞ்சுட்டாரு மச்சா
ம் ம் அப்ப கட்டபொம் தப்பிச்சுட்டாரு
ஆ ஆமா மச்சான் செல நாள் கழிச்சு செல நாள் வந்து தப்பிச்சு இருந்தாரு ஆனா மறுபடியு மாட்டிக்கிட்டாரு
யா எப்படி?
என்னா பண்றது இந்த துரோகம்லா இருக்குல மச்சான் துரோகம் பண்றங்கள்ல்லா இருக்காங்குல
ஆ அ அ
அவரு இருக்குற எடத்துல வந்து அந்த ஆங்கிலேயர்கள்லா இருந்தது வந்து அவருக்கு தெரியாம போயிடுச்சு.
ஓ அது கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல
ஆ ஆமா மச்சான் அப்பறொ வந்துட்டு அவர கைது பண்ணி விசாரண வந்து நடத்துனாங்க.
ம் ம் அதுல என்ன முடிவு என்ன
அது என்னா அந்த ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாண்டுல வந்துட்டு அக்டோபர் மாசம் பதினாறாந் தேதி இந்த கயத்தார்ல வந்துட்டு அவர வந்து தூக்குல போட்டாங்க மச்சா.
அச்சச்சோ அவர் இறந்த பிறகு மக்கள் அவர வந்து நெனைவு வைக்கிருந்தாங்ளா
நிச்சயொ மச்சா இன்னைக்கு வரைக்கு அவர ஒரு மாவீர் ரன்னா வந்து மக்கள் போற்றி புகழோட வச்சுக்கிட்டுருக்காங்க. ஆ வந்திருக்கு மச்சா நம்ம நடிகர் சிவாஜி கணேஷன்றுருக்காப்புள்ளைல அவரு வந்துட்டு அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்ட்டு ஒரு திரைப்படத்த வந்து ம் ரொம்பொவு புகழ் பெற்றதா மாத்தி குடுத்
ஆமா ஆமா அந்த படொ வந்து நானு பாத்திருக்க அந்த படொ வந்து இப்ப வரைக்கு எல்லாருனாலு பாராட்டிட்டுதா தருக்காங்க இந்த படத்த
அ ஆமா மச்சா அந்த படத்தோட வசனொ இருக்குல்ல இன்னைக்கு வரைக்கு அது ஒரு பிரபலமாருக்கு இந்ச்சா
ஆ அ கட்டபொம்மன்ட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக் கொண்டோம்னா அ அ
நம்ம கத்துக்கிட்டது வந்து என்னனா தைரியோ நேர்ம அப்புறொ நாற்றுப்பற்று அநீதி க்கு எதிரா நிக்கணு இந்த மனப்பான்மை இருக் அ ஆந்த அநதிக்கு எதிரே நிக்கிற அந்த மனப்பான்மை இருக்கணுங்கிறத நம்ம கத்துக்கலாம் மச்சா
உண்மையிலே பெரிய தலைவர்தா போலயே
ஆமா மச்சா தலைவர் மட்டு இல்ல சுதந்திரத்துக்காக தன்னோட உயிரையே தியாகம் செஞ்ச ஒரு மா வீரர் மச்சா அவரு
போடு அப்ப இப்போது வரையு ம் அவர பற்றி இன்னு அதிகமா தெரிஞ்சுக்கொள்ளா வேண்டுதா இருக்குது போல
கண்டிப்பா மச்சா வ வரலாற்றுல அவருக் க மெக முக்கியமான எடொங் குடுத்துருக்காங்க.
ம் ம் இன்னைக்கு நீ சொன்ன தகவல்கலா எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுடா
ஆ சந்தோஷ மச்சா சந்தோஷொ மச்சா நம்ம வரலாற்ற தெரிஞ்சு க்றதெல்லா ஒரு கடம மச்சா
ஆ அ என்னா பண்றது இப்ப வந்து அ வீரபாண்டி இருக்காருல்ல
ஆமா
இன்னோரு விஷ்யொ சொல்ல மறந்துட்ட
சொல்லு மச்சா
ஆ ஆ வீரப்பன் கட்டப்பொம்ம இருக்காப்புல்ல வெறும் போராள் மட்டுல்ல
ஆ
மக்களோட நலனுக்காக நெறியா பேசி யோசிச் வச்சிருக்காராம்
ஓ எப்டி மச்சா
ஆ அப்ப இருந்து பாலையக் க்காரர்கள்ல்லா பல ஆங்கிலேயருக்கு பயந்து வரி கட்டுனாங்க. ஏன்னா கட்டபொம்ம மட்டு மக்களோட கஷ்டத்த நெனைச்சு எதுத்தாரா
அதான் மச்ச அவர ப்ப இன்னைக்கு வரைக்கு மக்கள் வந்து மதிக்கிறாங்க.
ஆமா ஒரு தலைவர்னா மக்களுக்காக நிற்கணும் என்பதற்குக் கட்டபொம்மன் நல்ல உதாரணம் கேக்குதா ஹலோ கேக்குதா
ஆ சொல் ஆ கேக்குது மச்சா அவருக்கு அந்த குடும்பம் எல்லா இருந்துச்சா
ஆ இருந்ததுடா ஆனா நாட்டுக்காக போராடுதுனால அவருக்கு முக்கியோ
அவர் வாழ்ந்த காலத்துல மக்கள் அவர் எப்படி மச்சா பாத்தாங்க
தைரியமான தலைவரா பார்த்தாங்க அவர சொன்னதை நம்பி பல வீரர்கள் அவரோட சேர்ந்து போராடுனாங்க
ம் ம் ம் உன்மளியே பெரிய மனுஷன் தான் போல இருக்காருமச்சா
ஆமா ஆமா அதனாலதான் இவ்வளது வருடமா ஆம் ஆன பிறகு அவரோட பெயர் இன்னும் நீ நிக்குது இங்க
ஆமா ஆமா பாஞ்சால குறிச்சுல இப்ப ஏதாவது நினைவு சின்னோ இருக்கா மச்சா
இருக்கடா கட்டபொம்மன நினைக்க நினைவு கூறும் கோட்டையில் சில நினைவு மண்டப எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறே
சரி மச்சா இப்ப போய் மக்கள் போய் அதெல்லா பாக்குறாங்களா
நிறையாபேர் போறாங்க குறிப்பா இந்த ஸ்கூல் பசங்களா இருக்காங்கள இந்த வரலாறு விரும்பும் பசங்கல்லாம் அவங்க எல்லாம் போய் பாப்பாங்க
நீலா இதெல்லா சொல்லும் போதே எனக்கும் போய் பாக்கணும் போல இருக்கு மச்சா நம்பழும் போய் ஒரு நாள் பா
கண்டிப்பா போலான்டா நேர்ல பார்த்தா இன்னும் பெ ருமையா இருக்கும் போல போய்டு ஒரு நாள் பாத்துட்டு வருவுமா
ம் சரி மச்சா சரி மச்சா எவ்வளவு பேசுனா எனக்கு வரலாறு மேல ஆர்வமே வந்துகிட்டு இருக்கு மச்சா
ம் அதுதாண்டா நம்ம முன்னோர்கள் செய்த இது மரியாத அதனாலதான் நம்ம என்னன்ன இருக்கு தெரிஞ்சுக்கணு எல்லாத்தையுமே
சரியா சரியா சொன்ன மச்சான் வீரபாண்டிய கட்ட பொம்மன் பேரு கேட்டாலே ஒரு தைரியங்குற ஒரு ஞாபகம் வருது பத்தியா
ஆமா ம் ஆனா வீரபாண்டி வந்து ஒரு ம மனிதரால்ல தமிழனா இருந்து அடையாளமா இருந்துட்டு போயிருக்காரு என்ன சொல்ற
ஆமாமா மச்சா நம்ம அந்த வீராபாண்டிய கட்ட பொம்மனுக்கு ஒரு தம்பி இருந்து
வீரபாண்டியனுக்கு தம்பியா தெரிலையே ஃபேர் என்ன
ஆ அவரு பேரு வந்து ஊமாத்துற மச்சா
ஊமத்துர
ஆமா அவருக்கு அவரு ஒரு வீரர் அதான் மச்சா அவரும் ஒரு வீரர் தா மச் சா
ம் ம்
கட்ட பொம்மன் மாதிரியே ஆ போராடுனாரு மச்சா
ய நின்னு போராடுனாங்கன்னு தெரியுமா
ஆ கட்ட பொம்மன தூக்குல போட்டதுக்கு அப்புறம் அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவ அவரு போராடுனாரு மச்சா
ஓஓ சேரி சேரி சேரி
அதா கட்ட பொம்மன் மட்டு இல்ல அவரோட குடும்பமே நாட்டுக் க்காக போராடினிச்சு அப்படின்னு சொல்றாங்க
ஆ ஆ இப்ப கட்டபொம்மண்ணன்னே எடுத்துக்கிட்டா கூட நெறைய விஷ்யங்கள் இருக்கு அப்டி தான நாட்டுக்காவ என்னென்ன செஞ்சிருக்காரு
அதனாலதா மச்சா கட்டபொம்மன் பேரு வந்து வரலாற்றுல என்னைக்குமே நெலச்சிருக்கு
ஆமா ஆமா அது உண்மதா பேசாமா நம்மளு கட்டபொம்மனா ஆய்ருவோமா மக்களுக்காவ கொர
நம்மளா அதா இப்பதா மக்களுக்காக தா இப்ப எல்லா நலத் திட்டங்கள் நன்லாதான மச்சா செஞ்சுகிட்ருக்காங்க இப்ப ஆட்சி மாறுனதுல இருந்து
ஆ அது உண்மதா எனக்கு தெரிஞ்சு விஜய்யு நம்ம நம்ம கட்ட நம்ம கட்டபொம்ம வந்து விஜய்ன் நெனைக்கிறே
ஆமா மச்சா நம்ப அதா அவரு தா நம்மளுக்காக எல்லா எடத்துலயு நின்னு போராடிட்டு இருக்காரு அமைதியாவு ஒரு அகிம்சை முறைல அவரு போராடிட்ருக்காரு மச்சா
எவ்ளோ எதிர்த்தாலு மக்களுக்காக நா நிப்பேனு சொல்லி நிக்கிறாரு பாத்தியா
ஆமா எவ்வளோ பேரு எவ்வளோ எதிர்ப்பு அதுவு அந்த யாருக்காக யா யாருக்காக அவரு நிக்கிறாரோ அவுங்களே அவர எதிர்க்குறாங்க என்ன ஒரு கொழுமையான உலகம் பாத்தியா
ஆமா ஆனா சில பேரு தா எருக்குறாங்க ஆனா மத்த எல்லாரு அரவணிக்கிறாங்க இது எ தம்பி அண்ண ஆ மச்சா மாமா
ஆனா எதிர்ப்பவர விட ஆதரிப்பரு தா மச்சா அதிகமா இருக்கு
ஆமாம்மா
ஆனா எதிரிகள் இருந்தாதா மச்சா அதுக்கான ஒரு மாசே கெடைக்குதுல அவருக்கு கே எதிரிகள் இல்லனா அவரு கண்ணுக்கு தெரியாதுல்ல நம்பளுக்கு அதிகமா ம் இப்ப எதிரிகள் எதுக்காக இருக்குறாங்கனா அவரோட எப்புட்னா அவரு என்னென்னா செய்றாங்கறத செய்றாரு அந்த விஷ்ய நம்மளுக்கு அதிகமா எப்புட்னா இவரு செய்றது வந்து அதிகமா யாருக்கு வெள்ல தெரிய மாட்டேங்குது ஆ இவரு செய் ஆ இவரு செய்ற நல்ல விஷ்ய வெள்ல சொல்ல மாட்றாரு ஆனா இவுங்க தா அது சேர் நடக்கா அது ஒரு பக்க நடந்துகிட்ருக்கத இவுங்கதா சொல்ல வெக்கிறாங்க அ அதுவு நல்லதுதான எதிரிகள் இருக்கிறது தான நம்பளுக்கு ஒரு ஒரு பலவீன இது அந்த பலமே
உம்மா அந் இது வந்து ஒரு இதுதா அவரு கட்டபொம்மன மாரி இருக்குறாரு
அப்போம்மா அவரு இது வரைக்கு நல்லது பண்ணிட்ருக்காரு
உனக்கு வேற என்னலா தெரியு கட்டபொம்மன பத்தி
கட்ட பொம்மன பத்தி சொல்லணும்னா வேற என்னான்னா ஆ கட்ட பொம்மன வந்து குதுர ஏறி வால் சண்டைக்கு ரொம் ம்ப திறமையானவராம் ச்சா ஒரு சிறப்பம்சனு சொன்னா அது ஒன்னு இருக்கு ம் ஆமா மச்சா சின்ன வயசுல வந்து போர் பயிற்சிலா அவரு ரொம்ப கத்துக்கிட்ருந்தாரா
அப்பிடியா
ம்
ம் ம்
அது சின்ன வய்சுலேந்து அந்த உடல் வலிமையாவவு மன தைரியமு ஆ ரொம்ப சேர்ந்த வீரராகவு அவுர் இருந்தாரா மச்சா
ம் வீரத்தை பத்தி சொன்னா சொண்ணிட்டே வச்சிருக்கம்ல வோரும் போய தெரிய மாட்டேங்கிது
டைம் போறவே தெரிய மாட்டேது மச்சா செரி மச்சா அடுத்த மொற பேசுறப்போ நம்ம வேற ஒரு தலைவர்ரு இல்லன்னா வேற ஒரு விஷ்யத்த பத்தி நம்ம கொஞ்ச தெளிவா பேசலாம்ச்சா
ம் சரிடா பாய்டா
ஓகே மச்சா பாய் மச்சா